அலோ
ஹலோ
ஆ கேக்குதாப்பா
ஆ கேக்குது தே சொல்லிட்ருந்தீங்க தே லன்ச் என்னா பண்ணீங்க
அ லன்ச் வந்து பருப்பு வச்சு மில் மேக்கர் வச்சேம்பா மில் மேக்கர எண்ணெய்ல பொறிக் கெம அது சும்மா அந்த கனத்து இரும்பு சட்டில நல்லா அப்டி கிண்டி உட்டு எடுத்துட்டு வந்தே
அ
ஓ அது கூட நல்லாதா இருக்கு
ஆமா ஆமா மாம்பழ கொண்டு வந்தே இன்னக்கி
ஓகே சாப்பாட்டுக்கா
ஆமா லன்ச்சுக்கு மாம்பழமு வச்சுக்குவோ அப்டின்னு மாம்பழமே எடுத்துட் வந்தே நீங்க மாம்பழம்மா
மா
நா முன்ன எல்லா லன்ச்சோட சாப்புட மாட்டேம்ப்பா
அ அ
தனியாதான் சாப்பிடுவேன் இப்ப என்னமோ அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அது ஆ நல்லாதான் இருக்கு ஆ ஆ சாப்பாட்டோடு சாப்பிட்டா நல்லாதான் இரு என்ன மீனாயா தாத்தால்லாம் சாப்பிடுவாங்களா எனக்கே எனக்கே ஆச்சரியமா இருக்கு இத்தனை வயசு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுல நம்ம அப்டிலாம் சாப்பாட்டுக்கு சாப்பிடவே மாட்டேன் தனியாதான் சாப்பிடுவேன்
அப்ப வந்து நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லன்னு சொல்லுங்க
ஆமா ட்ரை பண்ணது இல்ல இப்ப கொஞ்சமா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பா க்கும்போது நல்லாதான் இருக்கு அ மீனாயா சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோற மா மாங்காய் ஊட் ட்டும் அப்டின்னுவாங்க
ஓ
ஊர்காவுக்கும் சொல்லுவாங்க இதுக்கு மாம்பழத்துக்கும் சொல்லுவாங்க அது மாரி அது உண்மை தான் போல இருக்கு அப்டின்னு நினைச்சேன் மாம்பழத்தோட நம்மலேனு வந்து அம்மா ஊட்டுற சோறு கூட சாப்பிடாம இருக்கிறது கூட மாங்காவ வச்சு ஊட்டுனா சாப் ற்றுமா அதான் பழம்மொழி ஆ ம் ஓ அது உண்மை தான் போல இருக்கு நல்லாதான் இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வீட் வீட்ல இருக்கும் போது சாப்ட்டுட்டு இருந்தேன் ஆ ஹ ஆமா இங்க ஆபீஸ்ல இன்னும் போது அங்க நா உக்காந்து க நறுக்கிட்டு வச்சிட்டு இருந்தா போறவங்க வர்றவங்கல்லாம் பாப்பாங்களா
ம்
அதனால சாப்பிடாமா இருந்தேன் இப்ப இப்ப கொஞ்சம் வந்து இது ஒரு ஓ ஓரமா யாரும் இல்லாத ஒரு இடமா இப்ப பாரத்து வச்சிருக்கேன் நேத்துலா இங்கதான் சாப்பிட்டேன்
ஓ சரி ஏன் வீட்லேயே கட் பண்ட்டு போனால் நல்லாருக்காது எனட்டு
ஆ ஆமாயா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணாதான நமக்கு புடிக்கும் என்ன
ம்
ஆமா ஆஹா அதான்
ஹ
நீங்க மாம்பழம் வாங்குறீங்களா அங்க இருக்கா
இதோ முந்தா நேத்துதா தே மூணு கிலோ வாங்கிட்டு வந்தே
ஆமா தட் பெல்லோ மாம்பழம் கேக்
ஆமா டிமார்ட் டிமாட் போனப்போ வண்டியில வச் வித்துட்டு இருந்தாங்க
சேரி எவ்வளவு
ஆ இந்த செந்தூர்னு ஒரு ட்ரிபிள் கலர்ல குட்டுகுட்டியா இருக்குமே
ஆமா அது ஆமா அது கொஞ்ச ரேட் கம்மி ஆனா டேஸ்ட்டும் நல்லா இருக்கு
இல்லத்த அது ரேட்டு கூட தா அது ஒன்றர கிலோ நூறு ரூபானு சொன்னாங்க அதுவு ஃபஸ்டு ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிலோ நூத்தி எழுபது ரூபாய்க்கு நா வாங்கிட்டு வந்தே
ஒரு கிலோ நூத்தி எழுவோ ரூபாயா அநியாயமல்லா இருக்கு
ஆமா பயங்கர ரேட்டா இருந்தது அந்த பழோ எல்லா பழமும் ஆக்சுஅலி அந்த டைம்ல ரேட்டு ஜாஸ்தி தா இருந்தது
ஓ நானு நேத்து ஒன்றர கிலோ நூறு ரூவான்னு தா வாங்கினே ஹலோ
ம் சேரி அ அதா மூணு கிலோ வாங்கிட்டே இரநூறு ரூபாய்க்கு
ஓ சேரி சேரிப்பா ஆ நா அப்புறோ நேத்து நவாப்பழோ வாங்கினே ஆ சேரி ம்
ஆமா
ஆமா ஆமா நவாப்பழ கா கால் கிலோ ஐம்பது ரூபா அப்டின்னு வித்துட்டு இருந்தாங்க நா மூணு முதல்ல எல்லா வந்து அவமா மோத் முதல்லா இந்த திருச்சி இங்க எல்லா போகுபோது இதுன்னு இத்தான்தண்டி சே இது இது ஏதோ ஐபிரேட்டு பழோ அப்பிடினு சாப்பிடவே மாட்டே
ஆ
போலு நம்ம ந மதுரை மதுரையில இருந்தோமா நாட்டு நம்ம நாட்டு இதுனாதா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பே ஆனா இங்க வந்து அது இங்க வந்து இதுதா இருக்கு வேற இது இல்ல ஒரு ரெண்டு மார்க்கெட்டு ஆமா மார்க்கெட்டு அந்த பக்கோ போனாவேனா ஒரு சாதாரண சின்ன நவாப்பழத்த பாக்க முடியுது ஆனா இங்க எல்லா எங்க பாத் தளம் இந்த குண்டு குண்டு பழோ தா அப்புறோ போன வருஷம் வாங்கி சாப்பிட்டே நல்லா சூப்பராக தானே இருந்துச்சு
ம் ஆமா நீங்க சொல்லிட்டு இருந்திங்கள ரொம்ப புடிச்சிருக்கு
ஆ அ ரொம்ப பிடிச்சிரு க்கு சொன்னேல்ல அப்புறோ தா நேத்து வித்துட்டு இருந்தாங்க அது ஒரு கால் கிலோ வாங்கி சாப்பிட்டே எம் எம் ஆமா எம்மி எம்மினு சாப்பட்டே
ஆமா நாங்களு வாங்கணு நானு ரேட்டு கம்மியாகறது
ம் இப்போ இப்போ வாங்கிருங்கப்பா இது அப்புறோ சீசனுக்கு இல்லாம போயிரு
ஆ வாங்கிரலா வாங்கிடலான்டு
ம் அதானே சேரி யா வேற என்ன அம்மா என்ன சொன்னாங்க
அம்மா என்ன சொன்னாங்க அவங்க இந்த விவேக்க பத்திதா புழம்பிக்கிட்டு இருந்தாங்க
ம் அது என்னன்னு ஒண்ணு விடையே தெரியாம இருக்கே என்ன செய்ய
ஆமா
அத அந்த றாட்சக்க நேத்த என்னமோ அவளுக்கு ம் ஹலோ
ஆ சொல்லுங்கத்தே
ஆ அதா வந்துட்டு அவளுக்கு எனக்குமே என்னமோ தோணுச்சு போன வாரோ வந்துட்டு அத்த நீ கூட போலாமே இந்த ஆச்சுக்கு கூட்டிட்டு போலாமா அப்டின்னு யோசிச்ச ருந்தே அன்னைக்கு எங்க ஆபிஸ்லா ஸ் போனப்போ கரெக்டாக அது அது அந்த இது இருந்தது முருங்கன் படம் போட்டு திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னு இருந்துச்சு
சேரி
அப்போ கரெக்டா இவ்ளோ நேரத்துக் ஃபோன் பண்ணி அ நா சென்னைக்கு போற போலானு பாக்குறே சித்தி அப்டின்னா என்னப்பா அப்டின்னு என்னன்னு தெரில எனக் திடீர்னு நேத்து நைட்ல இருந்து அது மாரி இருக்கு எனக்கு போணு போணுன்னே இருக்கு அப்டின்னா அவளுக்கு அங்க இருந்து கொஞ்சோ பக்கம்தா சேரிப்பா சேரிப்பா ஆம்மா ஆம்மா சேரிப்பா பாத்து போயிட்டு வா இதே நானு சனி நாயிருன்னா நானே கூட கூட வந்திருப்பே பேப்பா ஆ உன்னே பாத்து போயிட்டுவாண்ணே அதா எனக்கு கு எப்புடியோ போனும்னே இருக்கு சித்தி எனக் அப்டியே ஏதோ அப்டி ந வா வாண்டு முருக கூப்புடுற மாரி இருக்கு அதனால போணு அப்டின்னா சரி போயிட்டு வா போயிட்டு வா இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம நல்லா போயி போயி பாசிட்டிவிட்டிய ஏத்திட்டே இருக்கணு அதனால ஆ அதனால போயிட்டு வாப்பா நல்லதுப்பா போயிட்டு வாப்பா அப்டினு அதா அதா பாப்போ அது ஒன்ட்ட பேசிட்டு என்னன்னு அவள்ட்ட பேசுவோ
ஆம்மா இது பெரியத்த எதுவு ஃபோன் பண்ணாங்களா
நா இல்ல நா பேசலப்பா எனக்கு வந்துட்டு நனக்கு நா நம்ம யார் மேலியு கோவப்பட கூடாதுன்னு நா பாக்குறே என்ன அதுட்ட பே ஆ நா பேச என்னதுப்பா
அக்காக்கு எதுவு போட்ருக்காங்ளா
என்னது பா அக்காக்கு
ஃபோனு அவுங்க சைடல இருந் எதுவு வந்துச்சானு கேக்றே
ஆ அது அப்றோ பேசவே மாட்டேன்னுச்சா அன்னைக்கு செல்விக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து ப்பய இல்ல தாச்சு திட்டுவா அப்டின்ட்டு பேசாம இருந்துச்சா அப்றோ அவ வர் த்தப்பட்டா நா யாரையு திட்ற மனநிலைல இல்ல அம்மா பேச கூட மாட்டேங்கிறாங்க எனக் மனசு கஷ்டமா இருக்குன்னா அப்றோ அதுவே பேசுச்சா ஆமாபா அதுவே பேசிச்சா பேசவு இவ்வளு சரிம்மா ஒன்னு பாத் துக்கோங்க ஓடம்ப பாத்துக்கோங்க எனக் ஒன்னு யார் மேலயு எனக்கு ஒன்னு கோபோ இல்லை என்னிய நா பா த்க்கிறே அப்டின்னு சொல்லி சொல்லிருப்பா போலருக்கு ஆம்மாம்மா அதா நாம இது எனக் வந்து முன்னன்னா ஃபோன் பண்ணி நல்லா திட்டி வுட்டுருவே நம்ம இப்ப எல்லா யாரையு யாரையு திட்ர மாரில்லா இல்ல அதனால இ எதுக்கு பேசணோனா நமக்கு நடிக்கவு தெரியாது அதனால நம்ம பேசாம இருக்கிறத வெச்சி அதுவே தெரிஞ்சிருக்கு அவ கோவமாருக்கா அப்டின்றது தெரிஞ்சிருக்கு கேக்கும்ல என்ன ஆப்ரேஷன் பண் ணே ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்டின்னு எந்த மூஞ்சிய வெச்சுக்கிட்டு அது கேக்கு என்ன ஆ நேர காலோ இல்லயா ம்மா அதனால நா போனே பண்ணல ஃபோன் பண்ணு எனக் யோ ஏ கோவத்துல இருக்கே எனக்கு நஸ் செம்ம கடுப்புல இருக்கே என்ன ஒரு பொறுப்புல்லாத தனோ ஆமா என்ன ஒரு பொறுப்புல்லாத தனோ ஒரு தாயா நம்ம கடம என்ன தனக்கு எதுவு முடியலேனாலு அந்த வேதனயவு மறச்சுகுட்டு அந்த புள் ய வு என்னன்னு மருமொகன பாத் து நல்லபடியா சரியாக்கிட்டு அதுக்கப்றமா நம்ம போய் நம்மள பாக்கணு நம்முளு நம் வேதன இருந்தாலு ஆ நமுக்கு வேதன இருந்தாலு அத மறச்சுக்கிட்டு நம்ம பிள்ளதா நமக் முக்கியேன்னு இருந்து அத பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்மள போய் பாக்கணும் அ
ஆமா
சமேவோ வந்துட்டு எ எங்க நம்மளுக்கு செய்ய முடியாம போயிருமோ அப்டின்னுட் ட்டு படக்குன்னு செஞ்சிக்குட்டு உக்காந்துட்டு அது என்ன அர்த்தோ அ
ம் அ ஆனா அந்த அக்கா கால் பண்ணி பாருங்க எவ்ளேவு மெச்சோடா பேசிருக்காங்கன்னு
ஆ அததா சொல்றே அதுக் பாவோன ம் அம்மா நம்மளுக்கு பேசணுமேண்டுட்டு பேசிருக்கா
அச்சச்சோ நானா இருந்தா பேசிருக்வே மாட்டே பரவால்ல
ம் ம் மா சே என்ன இருந்தாலு நம்ம அம்மா நம்மகுட்ட பேசலுயேனு அவளுக்கு வருத்த இருந்துது அப்புற பேசிருப்பா போலருக்கு ஆமா திரும்ப கால் பண்ணுச்சா என்னன்றது தெரியல
ம் ம் ம் பத் அந் அண்ணா எதுவு சொன்னாங்ளா அத்தய பத்தி
ஆ அது ஒன்னுன் தெரியிலப்பா நம்மளு அத கேக்க முடியாதுல நே ஆமா அ ஹ இல்ல இல்ல ஒன்னு பேசிக்கல இப்ப தாச்சுன்னா கோவப்படலா அவரு மருமகெ கோவப்பட முடியாதுல்ல என்ன இந்து நம்ம அம்மா அவுங்க அம்மாவா இரு ந்தா அவுங்க சொல்லலா என்ன ம் அதோட ஆமா ஆமா இது எதுக்கு அப்போற இத் எதுக்கு நம்ம எதுக்கு இதுல்லா சொல்லிட்டுன் நெனப்பாருல்ல என்ன ஆ ஏற்க்க ஆமா அதுல்ல அதோட் மூணாவ்து மனுஷங்க எல்லாரு அ வந்து இன்வால் ஆவாங்க இந்த பப்பாயாலெருந் து மீனாயாலெருந்து எல்லாரு அது எக்குன்னட்டு ஆமா அதுனால அவுர் அதுலுடைய டிஸ் சென்ட்டா ஒ எதுவு அத பத்தி எல்லா ஒன்னு பேசிக் கெவே இல்ல
ம்
ம் சேரியா சேரியா மணி ஆய்ரு சேர் சாப்டலியாப்பா
தோ இனிமேல்த்தே சாப்புட்ணு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ச
சேரியா சேரியா ம்
ம் இமா நீங்க ஆயாட்ட எதுவு பேசினீங்களா
இல்லப்பா பேசவே இல்ல நான்னு எனக்கு ஈவினிங் தா டைம் கெடைக்குது நேத்தெல்லா ஈவினிங் ஃபோன் பண்ணே இவன் கௌதம் வந்துருப்பான் போலருக்கு ஃபோன் எடுக்கல டே டைம்லயு ஒன்ன நம்ம பேசிட்டே இருக்கோமா அது எனக்கு க்கு அது வினாய்ட்ட பேசணுங்கறது தோணவே இல்ல ஆமா பேசணு
சேரி சேரி சேரி அக்ஷய்க்கு ஏதோ பேசிர்க்காங்க போல போன வாரோ ஒருக்கா போட்டுருக்காங்க அதுக்கு முந்தின வாரோ ஒருக்கா போட்டு பேசிருக்காங்க
என்ன இப்ப அப்டியா பேஸ்னாங்களாம சேர் சேரி